சொஹ
ஆ நல்லார்க்கீங்ளா
வணக்கம் தோழி நல்லார்க்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
ஹ நல்லார்க்கே
ஓகே தோழி இப்போ வந்து பாத்தீங்னா தோழி இப்போ பயணம் வந்து நம்ப சில இடத்துல போவோம் இல்லைங்ளா அந்த மாதிரி பய ணம் மேற்கொள்ளும் போது அ நமக்கே வந்து சில கன்பியூஷனா இருக்கு இப்ப நம்ப போற இடத்துல வந்துட்டு இப்பவு நம்ப பெற்றோர்கள வந்து கூட்டிட்டு போலாமா ஏனா வந்து அ சில பகுதிகள் வந்து பாத்தீங்னா ரொம்ப நம்ப மேக்சிமம் வந்து கொஞ்ச சேஃபா தா போவோ கொஞ்ச அட்வெஞ்சரா வந்து நம்ம ட்ரை பண்ணோ அப்டிங்கும் போது கொஞ்ச வந்து ஒரு அ பொதக்குழி இருக்கிற பக்கமா அந்த மாரி கொஞ்ச நீர்நிலைகள் இருக்கிற பக்கமா கொஞ்ச ஆழம் இருக்கிற பக்கமா அந்த மாரி கொஞ்சோ அட்வெஞ்சரா போலா அப்டிங்கிற மாரி நம்புளும் விரும்பி போவ அந்த மாரி இடத்துல வந்து நம்ம என்னன்ன பொருட்கள் வந்து எடுத்துட்டு போலாமா அதே மாதிரி வயதானவர்களியு இல்ல குழந்தைகளையு வந்து அங்க கூட்டிட்டு போலாமா இல்ல வந்து நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி சமயத்துல சில சமயம் வந்துட்டு நம்ம ஒரு ஆ கன்சீவா இருக்கோ அப்டிங்கிற சமயத்துல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தோழி
ஆ கண்டிப்பா இப்போ வந்துட்டு நீங்க அந்த ஒரு மாதிரி அட்வென்சரா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு இப்போ உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியுமா அப்படின்னு யோச்சிக்கணும் அது இல்லாம வந்துட்டு உங்க கூட வர்வங்க வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் போற மாதிரி நல்லா நடக்க தெரிஞ்சவங்க ரொம்ப தூரம் நடப்பாங்க அ எந்த ஒரு மூச்சு அ பிரச்சனையும் இல்ல அந்த மாறி இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்க சேத்து ட்டு நீங்க வந்துட்டு நடக்கறதுக்கு அந்த ட்ரெக்கிங் மாறி விஷயங்கள்ல்லாம் நீங்க போலாம் வயசானவங்கள இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் மாறி விஷயத்துக்குல்லாம் வந்துட்டு ஆ கூப்பிட்டு போறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நா சொல்லுவேன் ஏன்னா அவங்களால பாதி தூரம் அவுங்க அவங்க இஷ்டப்பட்டாலுமே அவங்களால நடக்க முடியும் அப்டின்னு நினைச்சாலுமே ஒரு பாதி தூரம்தான் அவங்களால நடக்க முடியும் ச சப்போஸ் பாதி தூரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது அந்த மாறி இருந்துச்சுன்னா நடக்க முடி அப்படின்னா வந்துட்டு அப்புறம் நீங்க போறவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் திரும்பி அந்த நம்ம போக வேண்டிய இடத்த போய் ரீச் பண்ணாம நம்ம திரும்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்ப பட்டுறும் சோ ஆ நம்மளால ஒரு சின்ன வயசு பசங்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு பிரச்சனய இருக்காது அந்த மாறி வந்துட்டு போகலாம் அது இல்லாம வந்துட்டு சின்ன பசங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு மேல இருக் இருக்க பசங்கன்னா கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு போலாம் ஏன்னா அவங்களால வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலயே வந்துட்டு கண்டிப்பா கூப்பிட்டு போகலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அது இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா நடந்தட்லாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஏன்னா வந்துட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனு என்னோட பையனயே வந்துட்டு ஒரு கோயிலுக்கு ஒரு அது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ்ன்னு நெனைக்கிறேன் ஆ நா நெனைச்சேன் இந்த மாதிரி வந்த உ கூப்ட்டு போயிட்டு பாதி வழில நம்மளால நடக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சேன் ஆனா வந்துட்டு பாத்தா வந்துட்டு ஃபுல்லாமே நடந்துட்டோ ஒரு பாதி நா அங்கங்க வந்துட்டு ஒக்காந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு தா போனோம் பட் இருந்தாலுமே அவங்க ஃபுல்லாவே நடந்து மேல வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு தான் டயர்டா ஆச்சு தவற அவன பாக்கம்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப எனர்ஜெிட்டிக்கா இருந்த மாறி இருந்துச்சு அது இல்லாம வந்துட்டு இப்ப வயசானவங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது நாங்க ஒரு ஆ ஒரு இந்த மாறிதா ஒரு கோயிலுக்கு போனோ நடந்தே தான் போனோ அது வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கிட்ட ஆகும் நடந்து போகும் போதே அது படிக்கெட்கள் இரு இருக்கும் அது இல்லாம வந்துட்டு போற வழி எல்லா ரொம்ப ஸ்மூத்தா தா இருக்கும் அது ஒன்னும் பிரச்சன கெடையாது பட் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வயது கண்டிப்பா ஒரு அறுபதுக்கு மேல இருக்கும் பட் இருந்தாலும் நான் நெனைச்ச அவங்களால நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அ என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு நா நெனைச்சே ஆனா பாத்தா எங்களை விட ஃபாஸ்ட்டா வந்துட்டு அவங்க நல்லாவே நடந்தாங்க அப்பப்போ ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஃபுல்லா வேர்த்து உடம்பு ஃபுல்லா ஈரம் ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே அவங்க அந் அ ஒரு ஸ்ட்ராங்கான அந்த வில் பவர் விடாம வந்துட்டு நடந்து அ கடைசி வரைக்குமே எங்க கூட நார்மலாவே வந்தாங்க எனக்கு அது நிஜமாலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லா ஆ எல்லாராலயையும் அப்படி நடக்க முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா நம்ளோட ஆ பெற்றோர்கள் பத்தி நமக்கு தெரிமா கூட வரவங்கள பத்தி நமக்கு தெரியுமோ உங்களால முடியுமா முடியாதான்னு நா அப்டி நெனைச்சே பட் இருந்தாலு அவங்க வந்துட்டு அத சாதிச்சி காட்டுனதே எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயோ அப்டின்னு சொல்லலா அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இப்போ போக போறீங்க அப்டின்னா ஒரு பேக் பேக்ல வந்துட்டு உங்களுக்கு தேவ் ஆனா ஒரு ஜூஸோ இல்லன்னா வந்துட்டு ஒரு ஆ எனர்ஜி ட்ரிங்க்ன்னு சொல்லுவாங்கள அந்தப் மாரி ஒரு விஷயங்கள வந்துட்டு நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கறது ரொம்ப நல்லது அது இல்லாம வந்துட்டு ம் ஒரு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகறதுக்கு வந்துட்டு அங்கங்க ஸ்நாக்ஸ்சில்லா விப்பாங்க தே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சோ பேசிக்கிட்டே போதுறா மாதிரி ஆப் போறது நல்லதேப் ப இத தனிமேல போறீங்க அப்டின்னா வந்துட்டு ஒரு காதுல ஒரு பாட்டு கேக்கற மாதிரி ஒரு என்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கறது நல்லது அப்டி நெனைக்கிற அந்த மாதிரி வந்து எப்பயமே ஒரு கைல வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு இருந்தா பரவாயில்லப் இப்ப போற வழியில எதுவு கடைகள் இல் அப்டின்ற ஒரு சூழல் இருக்குபோது உங்களுக்கு தண்ணி இல்லன்னா ரொம்போ கஷ்டமாயிடு ஏனா நடக்க நடக்க நமக்கு ரொம்ப மூச்சி வாங்கு அது இல்லாம தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கும் சோ அதுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சோ ப்ரிப்பேர்டா போறது ரொம்ப கரெக்ட்டா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற சோ இதெல்லா தா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ட்ரெக்கிங் மாரி போறீங்களோ இல்ல ஒரு கோயில் ரொம்ப மல மேல உச்சியில இருக்கு அது வந்து நடந்து போறீங்ளோ ஒரு வேண்டுதல் அந்த மாரி இருக்கும் போது வந்து இந்த மாரி கொஞ்சோ ப்ரிப்பேர்டா போறது ரொம்ப நல்லது
கண்டிப்பா தோழி
ஆ இப்ப ஒரு கோயிலுக்கு போறோனா நம்ம வந்துட்டு செருப்பு போடாமதா நடக்க வேண்டியதா இருக்கு அது வந்துட்டு பாத் து கொஞ்சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சோ ப்ரிப்பேர்டா போக வேண்டியதா இருக்கு இதே வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் போறீங்கனா வந்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏனா மேடு பள்ளம்லா ஜாஸ்தியா இருக்கும் அப்ப வந்து ஒரு ஷூ வந்துட்டு ஒரு நல்ல ஷூ வந்து நீங்க வாங்கிக்கிட்டு அத போட்டுக்கிட்டு நீங்க நடந்தீங்னா அந்தோ வலியே உங்களுக்கு கால்ல தெரியாது அதுக்கு அதுக்கு ஏத்த மா நம்ம ஷூ போட்டுட்டு நடக்கும் போது வந்துட்டு அந்த பாதம் வந்து கீழ பட்டாதானே நமக்கு ரொம்ப வலி தெரியு அந்த மாதிரி எல்லா இருக்கும் இதே நீங்க ஷூ போட்டுட்டு நடக்கும் போது அந்த வலியே தெரியாம வந்துட்டு நம்ம ஆ நல்லாவே நடந்து நா பாதி தூரத்த நல்லாவே ஒரு அ எண்டு வரைக்குமே நீங்க போயிடலாம் அந்த மாதிரியு நெறைய இருக்கு சோ இதெல்லாந்துட்டா மெயினா பாக்கணு அப்டின்னு நெனைக்கிற நானு
கண்டிப்பா தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க சொல்ல போது எனக்கு ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வந்து வருது நா வந்து பாத்தீங்னா சமீபத்துல வந்து வெளியே போயிருந்தோ ஒரு வந்து ஒரு மலை பகுதிதா அந்த பகுதி வந்து கரெக்டா என்னோட பிறந்தநாள் அப்போவு வந்து என்னோட கணவர் வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு பத்த வந்து பாத்தீங்கனா செரி கோ அங்க வந்து கோயிலுக்கு போலா அப்டிங்கிற மாரி அவர் ஏ கிட்ட சொல்லல வந்துப் பாத்தீங்கன்னா மலைப்பகுதி அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில தா அந்த கோயிலுக்கு போகாத மக்களே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த கோயில வந்துட்டு ஒரு ஒரு நபர் வந்துட்டு ஒரு நல்லா பணக்காரரு தா அந்த கோயில்ல வந்து அவர வந்து உள்ளோவு போக விடல அப்டிங்கற காரணத்துனால அவரு அங்கிருந்து கோவப்பட்டு வந்து தன்னோட சொந்த நெலத்துல வந்து அந்த கோயில வந்து அ அதே கோயில வந்து கட்ட முடியல ஆனா அந்த கோயிலுக்கு பதிலா ஒரு சின்ன கோயில் வந்து கட்டினாரு அதாவது எதுக்காக அப்டினா அ இந்த சாமிய வந்து பெரிய கோயில வந்து அங்க போய் பாக்க முடியாதவங்க வந்து இங்க வந்து பாத்துக்கிலாமா அப்டிங்கற ஒரு கண்ணோ டத்துல வந்து கட்டினது ஆ அப்போ செரினு சொல்லி என்னோட கணவர் இந்த விவரத்த எல்லா சொல்லிட்டு என்ன கூட்டிட்டுப் மூணாறு அது வந்து பாத்தீங்கனா அது மலக் கோயிலல் வந்து வண்டி இருசக்கர வாகனத்துல தா போனோ அது வந்து வண்டி வந்து மேல ஏற முடியாது அது கொஞ்ச சறுக்கு மாரிதா வந்து ஏறணு அப்டிங்கறனால வண்டிய வந்து கீழே நிப்பாட்டிட்டு அங்க ஒரு வாட்ச்மேன் மாரி இருந்தாங்க அங்கே நிப்பாட்டிட்டு அ நாங்க வந்து பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லா பெரிய அந்த அ டிராவலர் பேக் மாதிரி அந்த பை‌இருக்கும் அதுலேயே எங்க துணிமணி எல்லாமே இருந்துதுல அதையும் போட்டுட்டு என்னோட கணவர் வந்து இந்தா இந்த பேக போட்டு ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போனோ அதுவு சாதாரண தர கெடையாது எல்லாமே இந்த அ மலையில இருக்கிற மாரி ஏத் த எறக்கமா இருக்கற ஒரு தர அதுல வந்து நம்ம செரியா நிக்க கூட முடியாது அவ்ளோ சும்மா நமங்க நடந்தாலே வந்து ரொம்ப மூச்சு வாங்கும் அதுலயு எங்க துணிப் பை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்டியோ ஒரு அ இருபது கிலோ பக்கம் இருந்துது என்னால தூக்க முடியல என்னால முதுகுல தூக்க முடியல அப்பறோ ஏ கணவர் வந்து கொஞ்ச நெர் போட்டு நடன்னாரு செரிங்க என்னால நடக்க முல்ல நெட்டக்குத்தலா தா வந்து நடந்துட்டு இருந்த வுட்டா உழுந்துருப்ப இந்த மாரி மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி நடந்துட்ருக்க செரி கொண்டா நா வாங்கிறே அப்டின்னு ஏ கணவர் வந்து வாங்குனாரு ஆனா வந்து பாத்தீங்கனா ஒரு ஆ ப்டி ஒரு நெட்ட குத்தலான ஒரு இதுலியு அந்த பேக் மாட்டிட்டு அவ்வளோ வேகமா நடக்கறாரு நா இத்தனைக்கு எந்த ஒரு ஃபோன் கூட ஏங்கிட்ட இல்லாம எந்த ஒரு வெயிட்டு இல்லாம என்னால அவ்ளோ வேகமா நடக்க முடியில ஏனு கே கடைசில கேட்டா எனக்கு இந்த மாரி அனுபவங்கள் வந்து நறியா இருக் கு நறிய எடங்களுக்கு நா தனியா போயிருக்கே இந்த மாதிரி எடங்கள் எனக்கு போய் எக்ஸ்ஃபோர் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்டிங்கிறா மாரி சொன்னாரு சேரின் சொல்லிட்டு ரிட்டன் வரம்போது வந்து பாத்தீங்கன்னா அ ரொம்ப சறுக்களா இருந்துது மேல ஏறம்போது மேடு கீழ எறங்கும் போதோ சறுக்களு அ சறுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாம நா குடு குடு குடுன்ட்டு அப்டியே நா பாட்டுக்கு ஓடி வந்த ஆனா அவருக்கு வந்து வெயிட் இருக்கறனாலு கொஞ்ச பாத்து மெதுவா வந்தாரு அப்பவுமே வந்துட்டு என்ன கலாய்ச்சுட்டு என்ன இது பண்ணிட்டு அப்டிதா வந்து வந்துட்ருந்தோ அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துது அந்த கோயில்ல போயி ஏ பிறந்த நாள் அதுமா வந்துட்டு ஹ கோயிலுக்கு போறதே வந்து பெருசா போ மாட்ட பெருசா பிறந்த நாள் டைம் வந்துட்டு எல்லா நாள் போலதா விட்டுருவ ஆ இந்த வருஷோ வந்து எனக்கு ஒரு அது அ இன்னொரு எடந்த்துக்கு போயி ஒரு இந்த மாரி ஒரு வர்லாறு இருக்குற கோயிலுக்கு போயி இது பண்ணிட்டு வந்தது ரொம்போ ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு இதா இருந்துது அது மட்டும் இல்லாம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒசு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தா வந்து பூஜ எல்லா நடக்குமாமா நம்ம போற டைமெல்லா பூஜை எல்லா நடக் காது குறிப்பிட்ட டைமுக்கு மட்டுந்தா நடக்குமாமா அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா கூட்டமு கடையாது அந்த கோயில்ல வந்து அ அவ்ளோ ஒரு நீட்டா அந்த எடத்துல இப்டி ஒரு கோவில் இருக்கா அப்டிங்கறது நமக் கே வந்து ஒரு ஆச்சிரியமா இருக்கூ இப்ப சமீபத்துல கூட நாங்க சென்ற வாரம் அதே ஊருக்கு தா போயிட்டு வந்தோ இருந்தாலும் வந்துட்டு நாங்க அந்த கோயில வந்து பாக்ல அது வந்து அந்த டைம் மட்டுந்தா நாங்க போனோ இப்ப அடுத்த மாதம் பக்க வந்துட்டு அவருக்கு பிறந்த நாள் வந்து வருது இதே மாரி எதாவ்து ஒரு எடத்துக்கு போயி இதுப் பண்ணணு அப்டின் தா நானு நெனச்சிட்ருக்கே தோழி அதுக்காகதா உங்ககிட்ட வந்து கேட்ட
கண்டிப்பா நீங்க இருக்ற எடத்துல இந்து நறிய இந்த மலைக் அ கோயில்கள் அதுக்கப்றோ அந்த சுற்றுலா தலங்கள் அதுக்கப்றோ இந்த மலைப்பெதேசங்களா கொஞ்சோ அதிகம் நெனைக்கிறே ஏனா வந்துட்டு கேக்கதுக்கே ரொம்ப அ நல்லா இருக்கு இந்த மாரி எடங்கள் வந்துல நம்ப ஊர சுத்தி இருந்தா வந்து நமக்கு ரொம்ப வேலை பலு ஜாஸ்தியா இருக்கம் போது இந்த மாரி எடங்கள நம்ம ஆ தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு ட்ரிப் மாரி போயிட்டு வந்தோனா இல்ல ஒ ஒரு நாளைக்கு காலையில போயிட்டு கூட நைட்டு வர மாதிரியோ இல்ல ஒரு ரெண் நாள் மூன்நாள் போயிட்டு வர மாரியே போயிட்டு வந்தா ரொம் போ மைண்டுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே அது வந்து கண்டிப் பா நம்ம இருக்கிற எடத்துல இந்து அதுவு பக்கமா இருந்தா வந்துட்டு நம்ம ஒரு டூவீலர் எடுத்துக்கிட்டோ இல்லனா ஒரு டு கார் எடுத்துக்கிட்டோ நம்ம வந்து போயிட்டு வா ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம் ப நல்லாவே இருக்கு அப்டின் நெனைக்ற மனசுக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்கு நம்ம ஒரு கொஞ்ச நல்லா வீட் டுலந்து வெளிய போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லியா அந்த மாதிரி இதுவு நல்லாருக்கு அப்டின் நெனைக்கிறே ஓகே தோழி ஆ மட் டையிமு ஆயிடுச்சி தோழி உங்க கூட பேசனுதுல மிக்க மகிழ்ச்சி
இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா நா கண்டிப்பா பேசலாங் தோழி நன்றி
ஆ நன்றி